வணக்கம் அ டவர் இல்லையா
உங்களுக்கு கெடைக்கில போல எனக்கு ஃபுல்லாதா இருக்கு
ஃபுல்லா இருக்கு ஃபைவ் ஜி ஃபுல்லா இருக்கு
இதுவே கட் ஆயிட்டுக்குது இல்ல நீங்க தெரியாம கட் பண்ணிட்டீங்ளா
இல்லெல்ல
கட் ஆயிச்சி போல
இன்னக்கி எனக்கு டென் செகண்ட்ஸ் இதுல நா பேசுற
ம் ம் ஓகே ஓகே
ஃபேமிலி ஃபேமிலி பத்தி எதுவு சொல்லுங்க ஃபேமிலி ஃபேமிலிய எப்டி பச்சாவு ஃபேமிலி ஜாலியான ஃபேமிலியா இல்ல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்ளா மதர் அண்ட் ஃபாதர் எல்லா
உங்க வீட்ல எது என்ன கேக்க மாட்டாங்க
ம்
கேட்க மாட்டாங்கன்னா நம்ம தப்பான வழிள போன கேப்பாங்க
ஆ
சேரி சும்மா இந்தாலு சும்மாலா இதுமேரி கேட்னே இருக்க மாட்டாங்க
ம்
உங்க வீட்லிங் சிஸ்டர் நா பிகாம் முடிச்சிருக்கே
நீங்க
எனக்கு ஒரு பாய் பேபி செவன்த் படிக்கிறா ஹஸ்பண்ட் ஒர்க்ல இருக்காங்க
ம்
ம் ம் நாங்க மூணுபேர் தா
ஓக்கே
நல்லா படிங்க இந்த இந்த இந்த ஜென்ரேஷன்லா படிப்பு இல்லாம ஒண்ணுமே முடியாது அத்னால நல்லா படிங்க மதர் அண்ட் ஃபாதர் எல்லாத்தியு நல்லா பாத்க்கோங்க நீங்க ஒரு பையனா
ம் நா ஒர்க் பண்ல ஒர்க்கு போகல இப்பதா முடிச்ச பி காமு
சேரி நல்லா படிங்க எவ்ளோ படிக்க முடியுமோ நல்லா படிங்க படிக்லனா ரொம்ப கஷ் டோ படிச்சிங்கனா ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும் உ லைஃப்
ஆமா படிச்சா இப்ப நம்ம எவ்ளோ கஷ்டப்பர்மோ அப்றோ அவ்ளோ சந்தோஷமா இருகுலாம்
ஆமா அதாவ்து
இப்ப நம்ப ஜாலியார்ன்ட்டு படிக்காம சுத்திகிணுந்தா அப்பறோ போய்ட்டு லோடிங் அன்லோடிங் தா செய்யணு
ம் ம்
ம்
ம் ம் அந்த டைம்லதா படிக்கவு முடியாது பசங்க கூட சேந்து சுத்தறது அந்த மாரி எல்லா இருக் க்கோ அதெல்லா வந்து நீங்க கொஞ்சோ கொஞ்சோ அவாய்ட் பண்ணிட்டு நல்லா படிக்க ஆரமிச்ட்டு உங்குளுக்கு தேவயானத நீங்ளே பூர்த்தி பண்ற அளவுக்கு உங்ளோட உங்ளோட பட்ஜட்ல ஆ அந்த அளவுல சம்பாதிச்சிங்னாலே கொஞ்சோ நல்லா ரன் பண்ணிக்லா
ம் ம் ம்
அத்னால் நல்லா படிங்க ஆமா பா
ஆமா ஆமா பச்சி நல்லா படிக்கிணு
ம்
படிக்கணு பிஸ்னஸ் எதாச் பண்ணனும் நீங் எதனா ஒர்க் ஒர்க் க்லா எதும் பண்றிங்ளா இல்லனா வீட்ல அவுஸ் ஒய்ஃபா
ஆ நா வீட்லந்தே வந்து இந்த மாரி கேட்ரிங் சமச்சு குடுத்துட்டு ஹோம்மேட் ஹோம்மேட் சாப்பாடெல்லா சமச்சு குடுத்துட்டு அந்த மாரி பண்ணிட்டுருக்கோ அது போ செரி இப்போ வந்து இந்த
நான் நானும் கேட்ரிங்லா போவே
ஓக்கே
நேத் நேத்தும் கேட்ரிங் போய்ட்டு வந்தே ஈவ் ஆஃப்டர்நூன்னு அதுவு கேட்ரிங் வந்து டூ ஓ க்ளாக் தா ஸ்டார்ட்டு ஆகுது
ஆமா நைட் வந்து கொஞ்சோ உங்ளுக்கு லேட் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லயா
ஆமா அப்டி இல்ல இப்போ டூ வோ க்ளாக் ஸ்டார்ட் ஆகுதா எங் இன்சார்ஜ் இன்னா பண்ட்டாரு பத்து மணிக்லா கூட்னு போய் உட்டாரு அங்க சும்மா உக்கான்னுந்தோ ரெண்டு மணி வரிக்கோ அதே வெறுப்ப ஆய்ச்சு
ம்
ஏன்டா இவ்ளோ சீக்கிரமா போணோ அன் மேரி ஆய்ச்சு அப்புறோ கேட்டு அவர்கிட்ட சண்ட கொஞ்சோ போட்டு அப்புறோ வந்தோ
அனுப்பிட்ட டைம் கெடைக்கும்போது நல்லா படிங்க அதுல கொஞ்சோ ஒர்க்காக இருந்ததுன்னா அத முடிஸ்ட்டு கூட எடுத் து வச்சி படிங்க அடுத்து என்ன படிக்க போறீங்க இப்பதா பிகாம் ஃபஸ்ட் இயர் நீங்க போறீங்ளா
முஷ்ட முஷ்ட பிகாம் முஷ்
பிகாம் முடிஸ்டீங்க
ம்
ஓகே ஓகே அடுத்து மாஸ்டர் டிகிரி
நீங்க நீங்க ஏதாச்சு படிச்சிருக்கீங்ளா
நானா பிகாம் முடிச்சுட்டு ஒரு டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணே அதுக்கப்றோ அப்டியே நின்ட்டோ
என்ன மாரி ஒர்க்கு
நா பேங்க்ல தா ஒர்க் பண்ண சும்மா பிரைவேட் பேங்க்ல பிரைவேட் ஜாப்பாதா போயிட்டுருந்தோ அதுக்கப்றோ மேரேஜ் சோ இந்த மாரியானனால அப்டியே ஸ்டாப் பண்ணிட்டோ
ஓ
அப்றோ என்னங்க
இது நம்மளு போனோ
மஸ்கிட்டோ நிக்காத நறையா எடுக்கவே மாட்டிங்கிறாங்க வேல்யூ இல்ல வேல்யூ இல்லன்றாங்க எப்டி பி காம் சி ஏ கேக்றாங்க
ம்
அ அப்றோ நீங்க பிகாம் சி ஏ முடிச்சிட்டு இப்ப நீங்க பிகாம் முடிச்சிருக்கீங்க இல்லையா அடுத்து எம் காம் போடுங்க அ அதுக்கப் புறோ ஏதாவது அடிஷ்னலா ஏதாவது கம்ப்யூட்டர்ஸ் எம் ஏ
ம்
ம் படிச்சிங்ளா வேல்யூ இருக்க மாரி படிச்சீங்னா வந்து அதுக்கு தகுந்த உங்ளுக்கு ஒர்க்கு கெடைக்கு இல்லையா
ம்
ஆமா கேல்ஸ்னா
அதுக்கு
இப்ப கூட இப்ப கேல்ஸ் கேல்ஸ்சுனா அ என்ன சொல்றது நாங்க எதோ இப்ப வந்து கல்யாணம் பண்ட்டு போயிருவோ நீங்க வந்து கடசி வரைக்கு வேல பாக்கணு
ஆமா
அதனால வந்து நா சொல்ற ஆ நல்லா வேல்யூ இருக் கறத எடுத்து படிச்சி எதோ ஒரு ஐடி ஜாப் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் படிச்சீங்ன்னா ஒரு லெவல் வரிக்குமே நல்லா சம்பாதிக்லா
ஆமாம்
ம்
இது இப்போ எவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்குறோமோ அப்புற கொஞ்ச சந்தோஷமா இருக்கலாம்
ம் எனக்கு வந்து நான் கொஞ்சம் லேட்டா படிப்பேன் அவங்களும் கஷட்டபடுறாங்க எவ்ளவு இப்ப கஷ்டபடுறோமோ பின்னாடி அவ்ளோ
ம் கொஞ்ச சவ்ண்டா பேசுங்க லைட்டா கேக்கல ஒன்னுமே கேக்கல
கேட்க மாட்டேங்குதா உங்களுக்கு
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது இல்ல அப்ப சொன்னே நீங்க ஸ்டரிக்ட்டா இருப்பீங்களா வீட்டில
ஆ நா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தா இருப்பே படிக்கும்போது கொஞ்ச ஷிட் ட்டா இருப்பே அதுக்கப்றோல்லா ஒரு ஒரு கொழந்த தான அவன வந்து கொஞ்சோ அவ்ளோ ரொம்ப ஸ்டரிக்ட் பண்ண கூடாது இல்லையா படி க்கும்போது மட்டும் மத்த விஷயத்துல எல்லாம் அவரோட இஷ்டோந்தா ‌
ம் இந்த விளையாட கிளையாட அனுப்புவிங்களா?
ஆ
ம்
எனி டைம் படிக்கிற நேரம் போக எப்ப ப்ப பாத்தாலும் மொபைலும் கையுமா தா இருப்பாரு அது விட்டா சைக்கிள் எடுத்து எடுத்துருவாரு இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் பேட் எடுத்துருவாரு விளையாடுவாங்க ஜாலியா கொஞ்ச நேரோ விளையாடுவாரு விளையாடும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணமாட்டோ அப்றோ அந்த டைம் இப்ப ஸ்கூல்ஸ் வந்து ஒரு டு மந்த்ஸ் லீவ்னால எதுவுமே சொல்லல இப்ப ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கனால இப்ப ஈவினிங் டைம்ல ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ல்ல இருந்து ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் படிக்க சொல்லுவோ ஏன்னா ஸ்கூல்லயே அதிக டைம் அவங்க படிக்கிறாங்க சேரி நம்மளும் ரொம்ப ப்ரஷர் பண்ணக்கூடாது அதனால வந்து நாங்க கொஞ்சம் ஃப்ரீடம் இப்ப குடுத்துருக்கோ
ஆ
ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து மார்க்க பொறுத்து எப்டி படிக்கிறாரு என்னனு பாத்து ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுவோ
ஆ ஆ
நீங்க எப்டி படிப்பீங்க உங்க டைமிங் எல்லா
நா டைம் எப்பயாச்சும் இப்பவே ஃபஸ்ட் படிச்சிருந்தே அப்றோ காலேஜ் போனன்னும் எக்ஸாம் அன்னைக்கு கொஞ்ச படிச்சுட்டு அது மாரி தா
காலேஜ் போனாலே யாரும் படிக்கிறதே இல்ல
அங்க போன்னோனே ஒரு இதுவா ஆயிருது
ம்
ஸ்கூல் படிக்குபோது படிச்சுன்னு இருப்பே படிப்புன்னா ரொம்ப படிக்க மாட்டேன் அப்பப்போ டெஸ்ட்டு எக்ஸாம்னா படிப்பேன் ம்
ஸ்கூல்ல கூட கொஞ்சம் ஃபீஸஸ் தா கட்றோ காலேஜ்ல எவ்ளோ ஃபீஸ் கட்றோ
ம் ஆமா ஆமா
அப்ப எங்க ரொம்ப நல்லா படிக்கணும்
ம் ம் ஆமா ஆமா
படிங்க படிங்க எவ்ளோ முடியுமா படிங்க
படிக்கணும்
ம்
எல்லாமே படிக்கணு நல்லாதா படிக்கணும்
அம்மா ஹோம்மேக்கரா
அம்மா வந்து பூ விப்பாங்க
ம் அப்பா
அப்பா வந்து வேரிஆதிஸ்
ஓகே ஓகே அவங்களே ரொம்ப கஷ்டப்படுவாங்க தானே நம்ம நல்லா வச்சுக்கணு இல்லயா
ஆமா
ம்
இப்ப கொஞ்சோ இப்ப வந்து எதாச்சு பண்ணணுனு தோணுது ஆனா நமக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குது மணிதா ப்ராப்ளமாருக்கு
இந்த பேக்கிங் கிளாஸஸ் எல்லா படிங்க இப்ப வந்து இந்த பிரௌனி சாக்லேட் இந்த மாதிரி எல்லா நிறைய பேரு விரும்புறாங்க ஒரு சின்ன ஸ்டால் போட்டாலே வந்து நம்ம நிறையா அ ப்ராஃபிட் வர மாதிரி எல்லா நறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க வந்து அ சோஷியல் மீடியால நறைய பாருங்க அவுங்க சில ஐடியாஸ் எல்லா தருவாங்க நீங்க அத வச்சு ஜாயின் பண்ணி எதாவ்து பண்ண முடியுமானு பாருங்க எல்லாமே பர் டே ஒரு டேக்குள்ளேயே நம்ம கத் கத்துக்குற மாதிரி நறைய கோர்சஸ் இருக்கு
ஆமாமா
பசங்க தா இத கத்துக்கனு பொண்ணுங்க தா இத கத்துக்கனோன்னல்லா இல்ல நறைய கோர்சஸ் இருக் க்கு பேக்கிங் கிளாஸஸ் அப்றோ இந்த சாரீ ட்ரேப்பிங்ஸ் அப்றோ நறைய கோர்சஸ் இருக்கு அதனால உங்களோட ஃப்ரீ டைம்ல வந் ந்து இதயெல்லா நீங்க கத்துக்க பாருங்க
ஓகே ஓகே
சின்ன சின்ன சின்ன சின்ன வேலைகள செஞ்சா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியா வர மாதிரி ஒர்க்ஸலா இருக்குல்ல அது லயெல்லா நீங்க பண்ணீங்கன்னா உங்குளுக்கு கொஞ்சோ நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு
ம் சேரி ஓகே அதா எதாச்சு பண்ணனு இப்போ பிசினஸ் ஒண்ணு பண்ணுமானா அதுக்கிட்ட நம்ப அமௌண்ட்டு போட்டு பண்ணா அது ப்ராஃபிட் ஆனா லாஸ் ஆனா நம்மளுக்கு கவல இருக்காது
கொஞ்சமா ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல இப்ப இன்வஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா
ம் ம்
இப்ப நா சொல்ற மாரி இந்த பேக்கிங் கிளாஸஸ் அதல்லா வந்து நீங்க ஆரம்பிக்லானா இப்ப வந்து சின்னதா ஆரம்பிக்கறதா இருந்தா ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் குள்ளதா இருக்கு அத மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா அது எவ்ளோ நல்லா ஓடுது நம்ம அதோட பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கரெக்டா ஃபிக்ஸ் ஆவனு எங்க வெச்சா ஓடு அதெல்லா நா வந்து நீங்க சூஸ் பண்ணனு
அஹ் ஆமா
மோஸ்ட்லி சின்ன கொழந்தைங்க நெறைய விரும்புவாங்க கேக்ஸ் சாக்லேட்ஸ்ல்லா அந்த மாரி ஏரியாங்க பஸ் ஸ்டாப்ஸ் நெறைய ஆளுங்க வந்தா போற எடோ இல்லன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இன்ட்ரொடியுஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அவுங்க சாப்ட்டு பாத்து ட்டு ரிவ்யூ குடுப்பாங்க அத வெச்சு அவுங்க நாலு பேத்துக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு கொஞ்சோ அதனால அட்வடைஸ்மெண்ட் மாதிரி ஆகுல்ல அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க
செரி ஓகேங்க்கா
ஓகே நம்ம மறுபடியு பேசலா
நன்றி வெச்சுட்டுமா
பாய்